சொல்லுங்க மேம்
இருக்கீங்க நலமா இருக்கீங்களா
நலமா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
நானும் நல்லா இருக்கே சார் வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
வீட்ல எல்லா நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எப்டி இருக்காங்க
எங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்க அப்றோ இன்றைய பொழுது எப்படி கடஞ்சது
இன்றைய பொழுது ரொம்ப என்ன சொல்றது ஒரு மாரி இதாதா போச்சு ஒரு இதால்லா போல சுமுத்தாலா போல பயங்கரமா இருக்கு வெயிலு அதனால ஒரு மாரி டஃபா தான் போது வெளியலா போமுல்ல
அப்டியா சார் ஓ இங்கயூ வே ரொம்ப வெயில் தா ஆனா நாங்க வந்து மழ பகுதி பக்கத்துல இருக்கம்மா தென்காசி மாவட்டொ நாங்க அதனால இங்க கொஞ்ஜொ அப்பப் இப்போ மழ பெய்து ஆனா ஆனாலுமே ஏ ரொம்ப உருக்கமாதா இருக்கு மழ முடாப்பா இருந்தாலு இப்பமே வீட்டுல இருக்க முடியற ஃபேன் இல்லாம ஆ ஒரு நிம்ஸங் கூட இருக்க முடியல
உம் ம் ம் ஆமா அங்கல்லா மழதா நெனைக்றே எனக் தெரிஞ்சு
ஆமா லைட் லைட்டா பேய்து நேத்து நைட்டு் பெஞ்சிது முந்த் முந்தின நாள் நைட்லல்லா ரொம்போ குளுராயிடுச்சு ஏன்னா நாம வந்து ரொம்ப வெக்கையா உருக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹால்ல படுக்காம வெளிய வந்து ஆ நம்ம மாடிப்பிடி பக்கத்தில ஒரு ஹால் மாரி கெட்டிர்க்கோ பால்கனி கதவ ஓ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அங்கதா தூங்குனோ முந்துன நாள் வந்து நல்ல மழ அ நைட்லா செம்ம குளுர்ராய் டிச்சி ஒன்னுக்கு ரெண்டு போர்வ மூடி பிமே அவ்ளோ குளுரு காலையில ஏந்துச்சு ஒரு ஏழு மணி ஆனோனா அப்டி ஒரு உருக்கோ வேத்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சி
ம் ம் பரவால்ல உங்குளுக்கு குளூரில்லா குளுர்லா நைட்ல இருக்கு எங்களு இங்க அப்டி கெடையாது ஒரே புழுக்கம் தான் ஃபுல்லா புழுக்கமா பயங்கர வெயிலு மார்னிங்ல வெளியே போக முடியாது மார்னிங் பத்து மணில இருந்து நம்ம ஒரு ஃபோரோ கிளாக் அதுவரைக்கும் வெளிய போக முடியாது அதுக்கப்பறம் வேணா வெளிய போலானு ஒரு ஐடியா பண்லா எங்யாவது போயி ஏதாவது வாங்கணு னா கூட சும்மா எங்கயாவது வெளிய அவுட்டிங் போனுனா கூட அப்டிதான் போமுடியும் அடுச்சு
ஆஹா அது சே
உங்களுக்காது பரவால்லயே மழத்தூ கூடுதுன்றீங்க கிளைமேட்டு சில்லுன்றீங்க மூணு போருவ வேர போத்தி
ஆமா இப்ப வந்து ச் எப்டி சொல்றது எங்களுக்கு இப்ப வந்து குளுர் டைம் தான இது சாரல் டைம் தான உம் மேக்ஸிமம் போலாஸ்ட் போன வருஷம்ல்லா ஜூன்லேலாம் மேல மே லாஸ்ட்லயே ஸ்டார்ட் ஆய்டுச்சு ஆறு
ஓகே ஆமா உங்களுக்கு இப்ப சீசன்ல டெய்லியு அடுத்த மாசம் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன்
இந்த வாட்டி ஆனா இன்னும் சீசன் அந்த அளவுக்குல்லாம் வர்ல ரொம்ப கம்மிதான் போன வருஷத்த விட சீசன் வந்துச்சுன்னா நல்லாரு இருக்கும் சூப்பரா இருக்கும் கிளைமேட்டு் இங்க அழகா இருக்கும் அப்டியே அப்போப்பா குச்சாலும் அப்டியே ட்டு வந்துகிடுவோம் எங்களுக்கு இங்க இருந்து ஒரு அர மணி நேரம்தான் நெனைச்சா குற்றாலம் போய்ட்டு வந்துருவோம்
ஆஹ் இந்த யீஸ்வரி கல்யண மண்டபதா போட்டுக்கிறே கரெக்டா வந்துக்கா பாரு ஒரே செகண்ட்டு
ஓகே சார்
அப்போ ஒரு
நீங்க ஏதா பேசுங்க
என்ன சார் இல்ல இப்ப நான் பேசும்போது நீங்க பக்கத்துல யார்கிட்டயாவது பேசுனீங்கன்னா மூணு பேர்ரு பேசுற மாதிரி சவுண்டு கேக்கும் அதனாலதான் அமைதியா இருந்தே
ஓகே
ம் ஆமா ரெண்டு பேரும் ஒரே டைம்ல போய் ஜி சவுண்டு வந்து கேட்க கூடாது அதுக்குதான் மதியானம் என்ன சாப்டீங்க
மத்தியானம் கீரை குழம்பு ம் போற்றுப்பா
கீற கொலம்பா அது சரி நானு சிக்கன் பிரியாணி சாப்ட்டேன் மதியானம் குளி
பரவால்லயா
இன்னைக்கு எங்களுக்கு விருந்து சாப்பாடு கல்யாண வீட்டு விருந்து
எங்க கல்யாணம்
இங்க எங்க சொந்தக்காரங்க வீட்ல கல்யாணம் அங்க இருந்து அவங்க சாப்பாடு வீட்டுக்கு கொடுத்து விட்டாங்க அதை சாப்ட்டாச்சு அது சாப்ட்டதே இன்னும் வயிறு புல்லா இருக்கு நைட்டு சாப்பிடுறது கூட எடம் இல்லை
சொந்தக்காரங்கள்ன்னா தென்காசி மாவட்டமா
ஆமா நாங்க தென்காசி மாவட்டம் தான்
கல்யாணம் மாப்பிள்ள பேரு
என்ன சார்
மாப்பிள்ள பேரு
மாப்ள பேரு வந்து அப்பாஸ்
ஓகே அப்ப வேற யாரும் என் ஃப்ரெண்டும் ஒரு மேரேஜ் போயிருக்கான் அவனும் தெங்காசி தான் போயிருக்கான் அததான் சரி ஓகே அந்த கல்யாணம்மா அப்படின்னு டவுட்ல கேக்குற
இங்க வந்து நிறைய நிறைய கல்யாணம் தென்காசி மாவட்டம்ன்னா எங்க ஊர் வந்து வேறு இங்கேயே நிறைய ஊர் இருக்குல்ல தெனங்காசிக்கு உள்ளே நிறைய ஊர் இருக்கு புளியங்குடி கடையநல்லூர் அந்தமாரி நிறைய ஊர் இருக்கு ஆமா எங்க அது எங்க ஊர்லயுமே இன்னைக்கு நிறைய கல்யாண வீடு கிட்டத்தட்ட ஒரு பத்து கல்யாணமாவது இருக்கு
ஆஹ்ஹ்
எங்க வீட்டுக்கு பக்கத்துலயும் கல்யாண வீடு எங்க சொந்தக்காரங்க வீடு அப்டி அப்டி நிறைய கல்யாண வீடு நீங்க எந்த ஊரு சார் நீங்க ஓ சென்னையா செரி செரி இங்க இருந்து அப்புறம் ரொம்ப தூரம்ல
ஆமா
சென்னையில இருந்தா அடிக்கடி மெரினா பீச் ஆ போயிரலாம்
ஆமா
நானும் ஒரு வாட்டி வந்திருக்கேன் ஒரு ரெண்டு வருஷம் வருத்துக்கு முன்னாடி வந்தேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் வந்துட்டு ஒன் ஒரு ஒரு வாரம் அங்க இருந்தேன்
இங்க சென்னை சென்னையல யார்ருக்கா இங்க
சென்னையில எங்க அண்ணா வந்து வெளிநாடு போறதுக்காக அண்ணன் அனுப்பறதுக்காக வந்தேன்
ஓ அப்டியா ஆனா இங்க ரிலேஷன்ல யாரும் இல்ல உங்களுக்கு
ரிலேசன் சொல்லிட்டு இருக்காங்க சேப்பாக்கத்துல இருக்காங்க
ஓ ஆமா என்ங்களுக்கு சேகாப்பாகம்னா உங்களுக்கு பக்கம் தான் எங்க வீட்ல இருந்து மின்ஜி போன ஒரு ஃபைவ் ஒன் கிலோமீட்டர்ஸ் வரும் அவுளோ தான் சோப்பக்கம்
ஆஹா சேப்பக்கத்துல எங்க ரிலாய்ட்டிவ்ஸ் இருக்காங்க அப்புறம் எங்க அண்ணன் சேப்பா பக்கத்துக்க தான் இருக்கான்
ம்
அவனோட ரூம்லதான் வந்து நாங்க வந்து தங்கிருந்தோம் ஒரு வாரம் எங்க அண்ணன் தான் எல்லாம் சுத்தி காட்னா
பீச் மட்டும் போயிருக்கீங்க அப்ப வேற மாலு மால்லாம் போலய எப்ப இதே ரொம்ப வருஷம் இருக்கும என் தெரிஞ்சா அப்பநான
ஆமா ரெண்டு மூணு வருஷம் இருக்கும்ன்னு நினைக்கிறேன் மாலு அதுக்கப்புறம் ஏ மால அதுக்கப்புறம் இந்த கிண்ணி இந்த மாதிரி நெறய எடுத்து வூட்டு தானா போனோ நல்லா இருந்துச்சு சென்னை விட் வரவே மனசே இல்ல எனக்கெல்லா ஒரு வாரோ அங்க இருந் த்தி எங்க ஊருக்கு வர்றதுக்கு எனக்கு மனசே இல்ல
ஆனா அது எப்டி எங் எங்களுக்கு எப்டி தெரிமாருக்கு இங்க இருந்து எங்கயாவ்து ஊர் சைடு போய் குற்றாலத்துல அந்த குளிக்கணு அப்டின்ட்டு
ஆமா ஆமா எ உங்குளுக்கு அ ஆமா எங்ளுக் இங்க பாத்து பாத்து போர் அடி திருச்சி அங்க வந்து நல்லாதான இருக்கூ ஆ அந்த எனக் அந்த மெரினா கடற்கரை வந்து ரொம்ப புடிக்கு ஆனா எங்க அண்ணட்ட வந்து அங்க இருக்கும் போது டெய்லியுமே கூட்டு போக சொல்லுவே அந்த சாய்ங்கால நே ஆமாங்க அந்த சாய்ங்கால நேரத் த்துல அங்க போயிட்டு இருக்கிறதுக்கு ஆனா என்ன அங்கெல்லா நடக்கவே முடியில இவ்ளோ மண்ணு இருக்கு எங்க அண்ணெ என்ன கைய புடிச்சி தா நடத்தி கூட்டு போனா
அ நல்லாதா இருக்கு
ஆனா நல்லா இருந்துச்சி குதர ச வாரில்லா போனே சூப்பரா இருந்துச்சு பஸ்ட் பயமா இருந்துச்சு அப்டி குதரைக்கு மேல ஏறுபோதே எங்கெது தள்ளி விட்டுருமோ அப்டின்னு
பயமா இருத்துச்சா உக்காருங்க ஹலோ
அ கேக்குதா
அ
உங்க நம்பர் லாஸ்ட் அறுவது தான
ஆமா
அ நா என்னோட நம்பர்ல காலராப் பேச முடியாது காலியாதா நா பேச முடியு இது என்னோட தங்கச்சி நம்பர்
ஓ அப்டியா
ஆமா
இப்ப இந்த ஆப் யூஸ் பண்றீங்ள எதாவ்து உங்குளுக்கு எவ்லோ தா இது உங்களுக் இதுதா வருதா வருமானோ
அங் அத பத்தி பேச வேணா நாம வேற எதாவத் பேசுவோ ஓகேவா என்னனு அப்பறோ சொல்றே
செரி செரி ஓகே நீங்க வாட்அப் பண்ணுங்க நா எதோ தெரியாம கேட்ட
உம் செரி ஓகே அப்றோ
வேற இது இது இது எவ்ளோ டைமிங் காலர் இது
நா உங்களுக்கு மெசேஜ் பண்றே ஓகேவா
செரி எனக்கு இது டீடேல்லா என்ன எதுன்னு சொல்லுங்க எனக்கு தெர்ல நா நா இப்பதான் நியூவா ஜாயின் பண்ண சரி ஓகேப் இப்பையா
ஆமா ஆமா வாட்ஸ்ஷப்ல குல்ல போய் ஒரு நிம்சோ மட்டும் பாத்துக்கோங்க
ப்பா
உங்க வீட்ல யாரெல்லா இருக்கீங்க
அதலெல்லா எதுக்குப்பா எதா சொன்னாதா
ஹலோ சார்
ஓகே ஓகே
ம் புரிஞ்சுதா
ம் சரி
ம் நா அதுக்கப்பற
வேற பசங்களா என்ன பண்றாங்க ஸ்கூல் போறாங்களா எல்லா ஜா சேத்துட்டிங்களா
அக்கா பசங்க இருக்காங்க எல்லாரு ஸ்கூல் போறாங்க
ஓகே உங்களுக் மேரேஜ் ஆவலையா
ஆயிடுச்சு ஆயிடுச்சு பட் ஆனா இன்னு உங்க இதுல இருந்து ஃபோன் வருது
அதாதா அதுவா ஆட் அதுவா அட்டன் மைட் ராயிட்ருக்கு
அப்பிடியா ஓகே ஓகே ஓகே ஓகே அப்புரோ உங்களுக்கு எப் த்தன பசங்க இருக்காங்க
எனக்கு ரெண்டு பொண்ணு
அப்படியா சூப்பர் பெண் கொழந்த நாலே நல்லாதா இருக்கும் ஸ்பெஷல் தான் கண்டிப்பா பெண் கொழந்தைகள் வந்து பெண் குழந்தைகள் வரம்னே சொல்லலா
கண்டிப்பா உண்மதா
ய அக்கா பொண்ணல்லாம் நா யேன் பொண்ணுமா மாரிதா வளக்கறே இன்னமு இன்னும் ஒ அவள அம்மான் சொல்றாளோ இல்லயோ அவ என்னதா அம் ஆமை என்னதா அம்மான்னு சொல்லுவா அவ பொறந்ததுல இருந்தே என் எல்லாமே நாதா இப்ப வர இப்ப சிக்ஸ்த்து ஆறாது படிக்கிறா என்னோட ப்ரொஃபைல நீங்க பாத்து ங்க நினைக்கிறே இப்ப வர அவளுக்கு எல்லாமே நாந்தா
ஆமா மூணு மூணு பசங்க இருக்காங்க அதுல புரொபைல்ல
ஆ இன்னொரு குட்டி பொண்ணு வந்து என் தங்கச்சி பொண்ணு இப்ப நம்ப பேசு இத்தனோண்டுதா இவளோட பொண்ணு மத்த ரெண்டு பேரு என்னோட அக் ஆ பசங்க
ஓஹ்
ஆமா அதனால எனக்கு பெண் குழந்தனாலே ரொம்ப புடிக்கும்
ம்ம் உங்களுக்கு மேரேஜ் ஆயி எவ்ளோ நாள் ஆவுது
ஆ ரெண்டு வருஷம் இருக்கும்
ம் ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க
ஆ வெளிநாட்ல இருக்காங்க
ஓகே எங்க துபாயா
இல்ல இல்ல இல்ல ஓமன்ல இருக்காங்க
ஓகே மேரேஜ் ஆனவொன்ன போய்ட்டாரா
ஆமா
ஓகே
மேரேஜ் ஆயி போயிட்டு அதுக்கப்பறோ ஒன் டைம் வந்துட்டு போய்ட்டாங்க கப்பறோ இன்னு வரல
ம் ம் ஓகே
நா வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்ருக்கே
டீச்சரா
ஆமா பிரைவேட் ஸ்கூல்ல
பரவாயில்ல சூப்பர்
ம் ம் இப்போ இன்னக்கி சாட்டர்டே சனிக்கிழம ஞாயிற்றுக்கிழம லீவு அப்டிங்கிறதுனால
ஆமா உங்களுக்கு இந்த சாட்டர்டே சண்டே மட்டுதா இனிமே லீவு இருக்கு இனிமே பிஸியா இருப்பீங்க
மண் திங்கக் கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழம வர எடுக்கலாம் மொபைலு யூஸ் பண்ணுவேன் ஆனா ஈவினிங் சாயங்காலம் ஆவு ஆறு மணிக்கு அப்றந்தா அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஆமா அதுக்கு முன்னாடி வர ஆ செல்ஃபோன எடுத்து பாக்கறதுக் கூட நேர இருக்காது
ஓகே ஓகே டீச்சர்னு வேற சொல்டிங்க
ஆமா சுத்த தமிழ்ல பேசணு அப்படிங்கிறதுனால சுத்த தமிழ்ல பேசுறே உம் சரி ஓக் கே எனக்கு வேல இருக்கு
சேர் ஓகே ம் ஓகே ஓகே ம் நன்றி பாய்